ஹலோ
கேக்குதா
நா இந்த கொல சாமிக்கு போயிருமோனு நெனச்சிட்டே
என்னது
எனக் கேக்கல
எனக் சுத்தமா கேக்கலையே நீ என்ன பேசறன்னு
எனக்கு நல்லா கேக்குதே
ஓ இப்ப கேக்குது கொஞ்சோ கொஞ்சோ
என்ன பண்ற
ஹலோ
என்ன பண்ற
நானா சும்மாதா இருக்கே தண்ணி வந்துட்டு இருக்கா தண்ணி
இந்நேரத்துக்கு தண்ணி வந்துட்டு இருக்கா
ஆமா அவசியம் அப்ளே வந்து எங்களோட இதுல வர்ல கொலாயில வர்ல வேறவங்களோட இதுல வந்துருக்கு அவங்க வந்து புடிச்சி முடிச்சிட்டு எங்கள சொன்னாங்க அதனால நாங்க போட்டு விட்டுட்டு வந்திருக்கோ தொட்டி நெரஞ்சிட்டு மேல எல்லா நெறச்சிட்டு
அது வரை தண்ணி வருமா
அ வரும்னு நெனைக்கிறே அது அப்டியே நின்னுச்சுனாலு எங்களுக்கு வரும்போது நாங்க புடிச்சு போம்ல
ஓ செரி செரி நல்ல தண்ணி யா
அ எப்ப எங்களுக்கு எப்வுமே வந்துட்டு உப்பு தண்ணி அப்டிலா கெடையாது எப்ப வந்தாலு‌ நல்ல தண்ணிதா ஆனா என்ன கொஞ்சோ சப்பையா இருக்கு
இப்ப மேலையு ஏத்திட்டிங்களா சும்மா தான்டி நா படுத்திட்ட
அதா இவ்ளோ மெதுவா பேசுறியா
இல்ல இல்ல நா சத்தமாதா பேசுற
இல்லையே எனக்கு ஒண்ணு அவ்ளோ சத்தமா கேக்கல நா ஃபுல் இதா வெச்சிருக்கே சத்தோ
இல்ல இல்ல நா ஒரு கோர்ஸ் ஒன்னு முடிக்கலானு பாத்துட்டு இருந்த
புரில புரில
முடிக்கலானு சொல்லி பாத்திட்டு இருந்த
என்னது
ஒரு கோர்ஸ் ஒன்னு பண்ணலானு பாத்துட்டு இருந்த
அ
அது தா என்ன பண்றது என்ன படிக்கலா அப்டின்னுதா
என்ன உனக்கு இந்த திடீர் இதெல்லா
எப்டியு படிச்சு முடிச்சு மூணு மாசத்துக்கு மேல ஆச்சு
அ அதுனால
இப்போ
இந்த மூணு மாசத்துல எதா பண்ணியிருந்தா ஒரு இதாச்சு முடிச்சிருக்கலா நீ
அ அதுதா
அதனால பாத்துட்டு இருந்தியா உன் சென்னை எல்லா என்ன ஆச்சு சென்னை வேல
சென்னைல்லா அது வந்து எப்ப அந்த இது வந்து நா எப்ப நா போயி அதுலா நம்பள நானு
நம்பலையா
நீ எதாவ்து பண்ணிட்டு இருக்கிறியா இந்த மாரி எதாவ்து படிக்கிறியா
அ நா வந்து எப்புமே வந்து காலையில நேரத்துல வந்து படிக்க ஆரம்பிச்சிருவே காலையில படிக்க ஆரம்பிச்சு ஒரு ஏழு மணி வரைக்கு காலையில விடி காலைய இருந்திரச்சு நாலு மணி இருந்து ஒரு ஏழு மணி வரைக்கு படிப்ப அதுக்கப்புறமா வந்து எங்க வீட்ல எல்லாரு வந்து ட்டு பள்ளிக்கு வேலைக்குல்லா போவாங்க அதனால அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சோ உதவியில்லா பண்ணி குடுப்ப ன் சமைக்கிறது அந்த மாரி எதாச்சு உதவி பண்ணுவே அதுக்கப்புறமா எல்லாரு போனதுக்கு அப் அப்புறமா கொஞ்சோ என்னோட வேலைகள்லா பண்ணுவே குளிக்கிறது அந்த மாரி வேலையெல்லா பண்ணிட்டு திரும்பி படிக்க உட்காந்தனா நைட் வரைக்கு இதுதா ப படிச்சுட்டு தா இருப்ப அ நா வந்து இப்ப படிச்சுட்டு இருக்கே ஒரு ஒரு மாசமா எனக்கு வந்து என்னோட பரிட்சையெல்லா முடிஞ்சு ஒரு மாச மாசத்துக்கிட்ட ஆ ஆகல அதுக்கு முன்னாடி கொஞ்சோ எனக்கு இதெல்லா இருந்துச்சு விடுமுறையில இருந்துச்சு அப்ற்து படிச்சுட்டு இருக்க ஹ ந கொஞ்ச முன்னாடியே யோசிச்சு இந்த மாதிரில்லா பண்றே நீங்கதா உங்களோட நாட்கள வந்துட்டு வீண் பண்ணிட்டீங்க
அதுதா அதுதா
இப்ப நீ வந்து என்ன படிக்கலா அப்படின்னு வந்து யோசிச்சிருக்க
வந்து ஏ ஐ வச்சு இத படிக்கலா
நா வந்துட்டு நா படிச்சதே வந்துட்டு இந்த டேட்டா அத வச்சுதா படிச்ச அதனால எனக்கு அத வச்சு ஒரு இதுவு இல்ல அப்படிங்கறனால நா வந்துட்டு என்னன்னா வேற ஒரு இது ப எக்க ஆரம்பச்ட்ட
ஓ சரி சரி ஏதோ படிச்சு நல்ல வேல கிடைச்சா பரவால
ஆ கெடைச்சிரு நா நம்புறே கெடைக்கு
அதுதா அதா அப்புற நாளைக்கு அவங்க கல்யாணத்துக்கு போலாமா
கல்யாணத்துக்கு நா வந்து கேட்டேங்க வீட்டுல எனக்கு வந்து அனுமதி தரல அதனால தா என்ன பண்றது சாய்ந்தர சாய்ந்தரந்தான போகணு அதனால எனக்கு அனுமதி தரல அதான் யோசிச்சுட்ருக்கே என்ன பண்றதுன்னு
சரி ஏதோன்னு சொல்லிட்டு வா பாத்துக்கலா
அப்படின்னு நா சொல்ல சும்மா சொன்னே எங்க அம்மாட்ட வந்து நா சொல்லிட்டே சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க நா வந்து என்னன்னா நாளைக்கு எப்டி போறது அப்படி யோசிச்சா ஏன்னா வந்துட்டு நம்மளோட போத்தனூர்ல இருக்க ரெண்டு வந்துட்டு அவ போயி வால
அந்த பொண்ணு பன்னெண்டு மணிக்கு போயிருவா
ஆ அப்போ அப்படி அவ போயிட்டானா நம்ம வந்துட்டு ஒரு வண்டியில ரெண்டு பேரு ஒரு வண் வண்டியில மூணு பேருந்தான போற மாரி இருக்கு
இல்ல நம்ம மொத்தமா ஆறு பேர் இருக்கோல்ல
எங்க ஆறு பேர் இருக்கோ
நானு தாமஸ் வீதி பொண்ணு
ஆ
நிய்யி
ஆ
ண்டக்கம்பத்திரு பொண்ணு ஆமாமா ஓகே
அ அஞ்சு அந்த போத்தனூர் பொண்ணு சேத்திதா ஆறா இருந்தது
ப்படுவோ ஏதோன்னு பண்ணி அனுப்பலா
அ அவ்ளோ தூரத்துக்கு போகுமான் தெரியலல்ல
ம் போகும் போகு போகாம எங்க
இப்ப நம்ம போறது எந்த எங்கருந்து எங்க போவோ எப்டி போவோ அப்படி கேக்கற அது எந்த ஊருக்கு பக்கோ
அது வந்து இருக்குன்னா நம்ம சிங்களலூர்
ஆம்மா
தெரிம்ச்சோ அவ்வளோதா
அவ்ளோ தானா சரி சரி
இல்ல நா என்ன சொல்றேனா ஒரு மெயிலுக்கு வந்துட்டாக்குடி அங்கந்து நம்ம கூடிட்டு போய்க்கலா தான
ஆமா ஆமா நா என்ன நெனைச்சுன்னா ஒரு வண்டியில ரெண்டு பேரு ஒரு வண்டில மூணு பேரு அப்படியே போயிக்லா ஏன்னா வந்துட்டு இப்ப உங்கிட்ட இருக்குல வண்டி அந்த வண்டியில ஏத்தி போனா நமக்கு வந்து கட்டணம் இதெல்லாம் வந்து வரும் அதனால எங்க கிட்ட இருக்கல ஒரு வண்டி அதுல வந்து நம்ம போனோம் மூணு பேரு
கட்டணம் வராது இருந்தாலு போகும்போது எங்கேயாவது இது பண்ணிட்டாங்கன்னா பிரச்சன தான்
நா வந்து அதனால என்ன யோசிச்சன்னா முன்னாடி நீங்க நீங்க ஒரு வண்டில நீங்க ரெண்டு பேர் போய்ட்டு இருங் ங்கனா முன்னாடியே எங்கயாச்சு புடிக்கிராங்க அப்டினு நீங் எங்கிட்ட சொன்னீங்க அப்டினா நாங்க வந்து நின்னு எறங்கி அப்டி வரு வோம்
பாத்துக்கலா இல்லனு சொல்லி ஏன்னா இருட்டாயிருக்கு அதனால தா
ஆ அப்ப திரும்பி வரும்போது வேணா நம்ம ஏதாச்சு ஒன்னு பாக்கலா சேரி நம்ம இத கொஞ்ச யோசிக்காம விட்டுட்டோ
நாங்க நாளைக்கு என்னன்னு பேசு
ஆ உ செப்பல் வேணுமா கண்டிப்பா
சப்பல் இல்லியா
ஆ இருக்கு இருக்கு நா வந்து கேட்டிருக்க எனக்கு இன்னு திரும்பி எந்த செய்தியு வர்ல சீக்கிர வந்துரு நெனைக்கிற
முயாமையே போயிடுருக்கு அதை மட்டும் பதிலே வரமாட்டேங்கிது
இல்ல இல்ல நம்ம வந்து சீக்கிர வாங்கிரலா நீ ஆசப்பட்டது தான
இல்ல நா என்ன கேக்குறன்னா நா போட்ட ட்ரெஸ் நல்லா இருந்துச்சா இன்னிக்கி
நா பாக்கலையே எனக்கு கண்ணுக்கே தெரியல அது ஒரு மாதிரி கலரு எனக்கு அது புடிக்கல என்னது இல்ல வேண்டா வேண்டா வேண்டா நல்லா டிரஸ் சூப்பரா இருந்துச்சு நாளைக்கு அது போட்டுட்டு இதெல்லா கடிகாரமலா கட்டிட்டு வருவீயா
அதா என்னனு தெரியல
நா வந்துட்டு ஆமா எப்பவுமே வந்துட்டு எனக்கு வந்து அழைப்பு வந்துச்சுனாலே குடு குடுன்னு மேல ஓடி வந்துருவ
இல்ல இல்ல தண்ணி வருதுன் சொன்னீங்கல்ல அதனால கேட்ட
இப்ப எப்டினா இப்ப மேல வந்து இப்ப எப்டி பேசிட்டுற்க தண்ணி புடிக்கிற அப்டின்னு சொல்லி வந்து ஒரு பொய் பே பேசி பேசித்துக்க மேல வந்து
ஓ இப்ப தண்ணி உண்மையாலுமே மேல எத்திட்டீங்களா
தண்ணி மேல ஏத்திட்டோ தொட்டி தா நெறைஞ்சுட்டு இருக்கு தொட்டிக்காக நா நிக்கணுன்னு அவசியோ கெடையாது ஆனா நா நின்னுகிட்டு இருக்கே தொட்டி வந்து நெ நிறையருக்கு எவ்ளோ நேரோ ஆகுனு தெரியல
கொஞ்ச முக்காவாசி வந்துருச்சா
தெரியல நா கீழேயே போய் பாக்கல அதுவா நெறைஞ்சுதுனா மேல வரும்ல அதனால அப்டியே மேல நின்னு பாத்துட்டுருக்க மேல நின்னு இந்த கோவைப்புதூரோட எறக்கோ இருக்குல்ல அங்க அதெல்லா பாத்துட்டு இருக்க வேடிக்க பாத்துட்டு இருக்க அப்டியே
அப்டியா
அங்க ஆள் வண்டியே இல்லியா அதா பாத்துட்டு இருந்த ஏதோ ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு ஒரு ஒரு வண்டி போது ஒரு ஒரு வண்டி வருது அப்டித்தா இருக்கு ம் அதா வந்துட்டு என்னோட தோழி வந்து இருக்காங்களா அவுங்க வந்து வருவாங்களா இந்த மாரி இங்கேக்கோ அங்கேக்கோ உங்குளுக்கு வந்துட்டு இது கொஞ்ச பயண பண்றக்கு ரொம்ப புடிக்குமா
அத அத அ ட்ரெஸ் போடுவீங்க
நாளைக்கு வந்துட்டு அந்த இந்துதா அந்த ஒரு துணி எடுத்து வச்சிருந்தேன்ல நீல கலர் ஊதா பூ கலர் மாரி அதுதா போடுவே அது வந் நாளைக்கு வந்துட்டு இங்க எங்க வீட்டு கிட்ட வந்து எனக் கூப்புறக்கு ஒரு பொண்ணு வரேன் சொன்னால அந்த பொண்ணு வந்துட்டு நேரத்லயே எங்க வீட்டுக்கு வந்துருவா நாங்க எங்க வீட்டுலேந்துதா வந்து கிளம்பி வருவோ
ஓ செரி செரி செரி
அவ வந்துட்டு அவளுக்கு தேவையான பொருளு இந்த மாரி மூஞ்சிக்கு போட்றது எல்லாமே எடுத்துட்லா வந்துருவா இங்க நாங்க இங்கருந்துதா ரெடியாயி வருவோ
ஓ அது ப்ளூ ஜாக்கெட் அது எப்டி ரெடி ஆகும் தெரில
என்னதென்னது ஆ தெரில அவுங்க இன்னு நா அதெதுவு கேக்கல அவதா வந்துட்டு இந்த மாரி ஒரு இது சொன்னா நானு சேரி அப்டி சொல்லி சொன்ன செரி இங்க வா எடுத்துட்டு வா எல்லா அப்டின் சொன்னே சீப்புல்லா எடுத்துட்டுவான் சொன்னே ஏ சீப்பு கூட தரமாட்டியான் கேட்டா என்ன
செரி அப்ப நீங்கென்ன பண்ணுங்க அப் ரெடி ஆயிட்டு என்ன கூப்புடுங்க
ஆ செரி